ஹலோ அக்கா கேக்
ஆ கேக்குதுமா ஹலோ
ஆ சொல்லுங்க அக்கா
அஹ் ஹலோ
அ கேக்குதுக்கா கேக் கே கேக்குது கெச்சு கேக்குது ம் பெருக்கீட்டுருக்க
இது அதா அப்டி பேசிட்டீங்களே பாதில கட் ஆயிடுச்ல
ஆமா நீங்க என்ன
ஹலோ அதா என்ன பண்ற சாப்ட்டியா
ஆ இன்னு சாப்பலக்கா நீங்க சாப்ட்டீங்களா
என்ன ஆச்சு இன்னும் சாப்பல நா சாப்ட்டேன் நீ சாப்பலயா இன்னு
ஆஹா நா பெருக்கிட்டு்ருக்கேன் பெருக்கணும் தொடைக்கணு நா குளிக்கணு
அதனால அதெல்லா நா முடிச்சுட்டு தா நா வந்து இது பண்ண முடியும் ஆமா எங்க அப்பா வேறகா எரிச்சுல களப்புறாரு அப்டியே எடுத்து போ எதயாது கொண்டு பாராங்கல்ல எடுத்து
ஏன் அப்டி
ஆ என்ன அக்கா நான் பெருக்கிட்டுருக்க இல்ல பெருக்கிட்டுருக்கேன் என்னத் தெரிமா செய்றாங்க அங்க குப்பையா இருக்கு இங்கு குப்பையா இருக்கு
உம் நல்ல இன்னு கொஞ்ச தூருனாங்களா
ஆமா இங்க கருப்பா இருக்கு அங்க வெள்ளையா இருக்கு யாவ் அது டைல்ஸ் க இருக்க கலர்யா அப்டின்ருக்கு எனக்கு
அதா அதா உங்க வீட்டுல பிளாக் அண்ட் ஒயிட் தரனே ம்
டைல்ஸ் கார கொண்டு போய் கருப்பு கருப்பா இருக்கு கருப்பா இருக்குன்னா டையில்ஸ்கு கருப்பா தா இருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இப்ப ஏன்ட டிவில வந்து நா வந்து வாட்ஸ்அப் வந்து இது ஹாட் ஸ்பாட் கனெக்ட் பண்ணி பாட்டு கேக்கலாம் நெனச்சேங்கா டிவி மூலியமா அதுக்கு தா யூடியூப் ஆன் வச்சேன் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லி அதுக்கு ஆ எனக்கு வந்து நா வந்து ஹா்ட் போட்ட ஃபோன்ல அனச்டேன் அது தெரியாம லூசு மாறி அப்போ நெட்டு கடைக்காம டவர் கனக்ஷன் கட்டாயிர்துல எங்க அப்பா ஏன் டிவி தெரியமாட்டேது டிவில ஏதோ பிரச்சன டிவில நீங்க எதுக்கு தண்டமா காஸ் குடுத்து வாங்குறீங்க ஆய்வு தக்காப்புக்கானு அதுக்கு வேற ஒரே சத்தம்
அய்யய்யோ
என்ன ஆச்சு சொல்லு நீ
அதா அவங்க வெளிய போயிட்டு வெயில்ல டென்ஷன்ல மண்டலா சூடாயிருக்கும் போல வெயில் இப்ப பாத்தியா ஆமா உம் அதெல்லா அவங்களுக் கண்ணுக்கே தெரியாது ஹலோ
நானும் காலேலந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டுருக்கன்கா என்னைய பாத்தா மனுஷி மாரி இருக்கணும்ல்ல அங்களுக்குல்லாம்
அ அதெல்லா அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது நம்ம என்னதா பண்ணா என்ன பண்ணன் தா கேப்பாங்க பண்ணாதது மட்டும்தா மொதல்ல தெரியும் மொதல்ல சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் அப்டிதா
உக்காந்து அவ்ளோ வேல பாத்துருக்குக்கா எனக்கே டயர்டா இருக்கு எனக்கு நிஜமாலே மூணு மணி சொல்லும் போது எனக்கு நெஞ்சலாம் வெடிச்சிரு ச்சு என்னடா மூணு மணின்னு சொல்றாங்க அப்டின்னு
மூன்ற
ஆமா நா என்னா நெனச்சிட்ருக்கே ஒண்ணு ரெண்டு அப்டின் நா நெனச்சிட்ருக்கே
அதா அடிக்கிற வெயிலு பாரே
அக்கா வெக்க தாங்க முடில்லக்கா ரெண்டு நிம்ஷோ
சே வச்சர்றே ஆமா செம்ம வெயிலு எங்க வீட்லலா அதுவு இந்த வெரவடுப்புதா பாத்துக்கோ கடைக்கி
ஏ க்கா
ஆமா சிலிண்ட்ரு அவ்ளோ கெடைக்கல சாப்பாடு இ ட்லி காலைல இட்லி குக்க இட்லி அவிக்கிறதுக்கு சாப்பாடுக்கு வ அடுப்புதா
ம்
மீதி எல்லாத்துக்குங்கூட சிலிண்ட்ரு பாத்துக்கோ அந்த நேரத்துல அடுப்பையு வச்சோன் வச்சுக்கேன் காலைல ஒரு பத்து மணி வரை க்கு இட்லி இருக்குமா அதுக்கப்றோ அ சாப்பாடு ஒல போடணும்ல
ஆ சீ அதெல்லா ரொம்ப கஷ்டோ நம்மளுக்கு அடுப்படில வி சிலிண்டர்ல் இருக்கு போதே அந்த வெக்க வெக்குது
ஆமா அப்போ கப கத கத கதங்கு
ரொம்ப மு ரொம்ப இதுக்கா
ஆமா அதனாலதா பாப்பாவ நா தூக்கிட்டு இங்க வந்துருவே பொக ஆ
தூங்கறதுக்கு தட்டி குடுத்துட்ருக்கேன்னல
ஆமா சேரி சேரி நா இவ தூங்கல அவ நல்ல தூங்குவா நம்மள தூங்க வச்சுருவா அவ
ம் ஹும் ஆமாங்கா நானு இப்டி தா இவன தூங்க வக்கிறேன் தட்டி குடுத்தா நா தூங்கிர்றே படுத்து
அதே நாங்க கட்டில்ல போய் முட்டிட்டா அந்த கட்டில் கம்பில
ஓ எது‌அடியிடி படிச்சிருச்சா
இல்ல இல்ல லைட்டாதா அதனாலதா ஒரு தூக்கோ கலஞ்சு அப்டியே வெளாட ஆரம் ச்சா இப்போ ஒரே அழுக நா அதா நெனச்சே நல்ல வேள நீ கட் கரெக்டா ஃபோன க ட் பண்ணிட்ட நீயு இல்லனா பேசறதே கேட்ருக்காது நீ கட் பண்ட்டு நம்ம ஒனக்கு நா ட்ரை பண்ணி ட்ருந்தல்ல அதுல என்னமோ வந்து ட்டே இருந்துச்சு சேரி அத என்னன்ன ரீட் பண்ணி பாப்மேனு ரீட் பண்ணிக்கிட்ருந்தே இவள கொஞ்சோ கைலேந்து வி டே டம்முணு‌ போய்‌முட்டிட்டா
ஆத்தாடி இப்போ இன்மேல் கைக்குள்ளயே வச்சுக்கணு இன்மேல் கட்டி போட்றணுன் நெனைக்கே
கட்டி போடுவோமா இப்ப தூக்கத்துல இருக்காலே செரி கட்டி போட்டா அழுவாலே நெனச்சே இது சார்ப்பா இருக்கு பாத்தியா அந்த எஜ்ஜுல கட்டு கட்டுலு மரக்கட்டுல்ல அதுலே போய் முட்டிட்டா
இப்போ வலிக்கிதா அவ தொட்டா அந்த மாரி எது வலிக்கிதாமா
இல்லயா அது ஒண்ணு இப்போ வரைக்கு தெரியல இன்னு கொஞ்ச நேரோ கழ்ச்சி ஆமா ம் எண்ண தேக்கய்ல தா தெரியு எண்ண தேக்கய்ல தடவி விடு இது அன்நாயத்துக்கு கீழ விழுந்து முட்டிக்கிட்டேதா இருப்பா பாத்துக்கோ அது அது ஒண்ணுதா இவகிட்ட பிரச்சனயே
அது பிள்ளைல்லா சேட்ட பண்ணதானக்கா செய்யு
இல்லம்மா எப்போதுமே இந்த கீழ விழுந்துகிட்டேதாருப்பா மண்டைல தா இடிக்கு இவளுக்கு மொதல முந்தா நேத்துக்கு இப்டிதா ஸ்டூல்லயே மாமா வச்சுட்டு உக்காந்துருந்தாங்க எப்போது பிடிச்சிருப்பாங்க இவ என்ன பண்ணிருக்கா அவங்களு பிடிச்சிருக்க நே இதுல விட்டுருந்தாங்க கொஞ்சோ க கண்ணசந்த நேரத்துல ஸ்டூல்ல இருந்து கீழே விழுந்துட்டா அப்டியே ஸ்டூலு கீழ விழுந்து பாப் பாவு அப்
என்னமா இவே இருக்கா இல்லக்கா இவே இவே அதாவது எங்க பிள்ள இருக்கான்ல ரொம்ப ப்ராடா இருக்காக்கா
ம்
ரொம்ப கேடியா இருக்கா நாங்க தா காலேல இருந்து அவன பாத்துக்குறோ இவே எங்க அப்பாவ பாத்தா அப்டி சிரிக்கிறா பேசுறா எங்க அப்பாட்ட இவே
நம்மள்ட்ட வந்து மூஞ்சயே குடுக்காது
ஆ மூஞ்ச திரிப்பி கூட பாக்க மாட்டேகிறா இப்ப நீங்க நா இப்ப உள்ள போறே பாருங்க அந்த ரூமுக்குள்ள போனாலே ஆ உ ஏ ஏ இ ஓ ஊன்னு கத்திகிட்டுருந்தா எங்க அப்பாகிட்ட
ஆ ஆ ஆன்னு நம்மகிட்ட அமைதியா இருக்
ஆமா ஆம்பள ஆளுக்கள பாத்தா மட்டுந்தா பேசுறா
சேரி சேரி ஆம்பள பையே இல்ல அதனால
பொம்பள ஆளுகள பாத்தா மூஞ்ச திருப்பிக்கிறா
ஆ நல்ல பழக்கந்தான நல்லதுன்னு நினைச்சுக்கோ வெக்கம்லா வருதா
திடீர் திடீர்னு பாக்குறா பாத்துட்டு
ம் சேரி சேரி அது கொழந்தைங்க வந்து சிரிக்கு அது கள்ள சிரிப்பு சிரிக்கு
ஆமா கள்ளச்சிரிப்பு சிரிக்கிறத தாண்டி வெட்கோல்லா வேற படுறாக்கா
அதாமா அதுக்கு ஒரு லைட்டா ஒரு மாரி சிரிக்குங்க அந்த மாரி பாரு அழிகி அழிகி பாரு நம்ம யாருமே கண்டுக்கலன்னு வச்சுகோயே ஒரு கள்ள அழுக அழுகு
கும்பத்த தேம்பி தேம்பி அழுறா நேத்து முந்தா நேத்துக்கா இவனுக்கு எங்க அக்கா வந்து வெளில போயிட்டா செரியா அப்ப வந்து நா வந்து குளிக்க போயிட்டே நா செரி இவே நா இவன பாத்துட்டு தா இருந்தே இவே பாத்துட்டு தா போனே இவே செரி முழிச்சுதான இருக்கா
ம்
வெளாண்டுட்டுதா இருந்தா சேரி வெளாண்டுட்டுதான இருக்கா அழ மாட்டா இப்போதைக்கி அப்டி சொல்லி குளிக்க போவோன்னு தலக்கி குளிக்க போனே ஷாம்பூ தாக்கா எடுத்து வைக்கிறே ஓராமான்னு பரிக்கச்ச ஆரம்பிச்சிட்டா
அதோட என்னமது எட்டி பாத்தா அமைதியாயிரு
ஆமா என் வெளில வந்து எட்டி பாக்குறே சிரிக்கிறா என்னய பாத்து
இவளு இப்டிதா பண்ணுவா நா ஒரு தரோ இப்டிதா எதுக்கு அழுதானே தெரில பாத்துக்கோ ஓ எதுக்குன்ட்டு எல்லாரு பதர்றோ உப்பு சுத்தி போடுறது என்ன அப்பறோ இந்த ஆ சீனி வக்காரன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த சீனி கல்லு இது அத சுத்தி போடுறோ அப்பறோ என்னல்லாமோ பண்ணி பாக்கோ அழுகய நிப்பாட்டல செரி பிள்ள எதுக்கு அழுதுன்னு தெரிலையே யாருதா பாத்துட்டுப்போனா வாய வாய வேற காமிக்கின்னு தூக்கி மடியிலதா எங்க ஆட்சி வச்சிருக்காங்க அப்டியே எங்க ஆச்சி மூஞ்ச பாத்துட்டு அமைதியாயிட்டு
அட்டென்ஷன் ரொம்ப தேவப்படுது நெனைக்கே
இவ்ளோ நேரோ எதுக்கு அழுதானே தெர்ல ஆனா உண்ம அதா சுத்திப் சுத்தி எல்லா போட்டதுக்கப்பறோ கொஞ்சோ அ நி பாட்னா பாத்துக்கோ அழு
ஆ ஆ கண்ணு கண்ணு ஊர்லா பட்ட கண்
ம்மா என்னாச்சி இவ்ளோ பண்ணியு பிள்ள அழய அழற்த் நிப்பாட்ட மாட்டக்கே செரி தூக்கி தோள்ல போடுன்ட்டு தூக்கி தோள்ல போட்டு து போடுவாங்க அப்பவு அழுகெல ம் அழுக நிப்பாட்ட மாட்டேக்கே சேரி என்ன பண்ணுதான் மடில போட்டுட்டு தட்டி குடுக்காங்க ஏமான்ட்டு மூஞ்ச பாத்துட்டு திருப்பி வே வேனு ஒன்னுமே செய்யாத பிள்ள மாரி அழு திருப்பி
உஹ அப்புடிதா சிரிச்சுட்டு வேற இருக்கு கண்லர்ந்து கண்ணீர பாக்கணுமே கள்ளக்கண்ணீர்லா அவ்வளோ வருது
ஆமா கை அ ஆளு சிரிக்க கூட இல்ல கையி வாய்ல வஸ்ட்டு ஒன்னுமே செய்யாத பிள்ள மேரி கைய சப்பிக்கிட்ருக்கா
ஏ ஆத்தா
அப்பிட்னா இதுக்குத்தா இந்த அழுவியாமா தூக்கணுன்னா அழுவியாமா அப்டிங்கா ஆமா அப்டிங்கற மாரி அது பேனு பாத்துக்கிட்டுக்கு முஞ்சீ
ஹ
எம்மா உம்பிள்ளை வெளஞ்ச வெங்காயமா இப்பமே இந்த வருத்து வருது அப்டினு அதா சொன்னே பூட்டிய ஆச்சி தூக்கோணும்னு அவ ஆமா பூட்டிய ஆச்சி தூக்கோணும்னு அவ இப்பிடி ப்ளான் போட்ருக்கா அப்டினு ஏனா எங்க ஆச்சி வந்து இவள தூக்க கொஞ்சோ பயப்படுவாங்க அதுனால ஆச்சி தூக் கோனுன் நீ தூக்கற்துகாண்டிதான்ச்சி அவ அப்டி அழுதுருக்கா உம்பூட்டி அப்டின் சொல்லுவோ நாங்க சும்மா நேத்துக்கு
ம்
சுத்தி கொஞ்சோ போட்டதுக்கப்பறந்தா அழுகைய நிப்பறது ஒரு தடவ இப்பிடி தா நைட்டு வந்து எதுக்கு அழுதானே தெர்ல ஒரு நாள் ரொம்ப அழுதுகிட்ருந்தா எங்க சித்தி ஒரு சித் தி வந்து சொன்னந்தெரிய்மா இவளுக்கெல்லா நார்மல்ல பிறந்துட் டு எல்லார்க்கு கொஞ்சோ இதுதா இது தா அப்டின் சொல்லிட்டு அவுங்க ஒரு பாசியு, வளையலு போட்டு உட்டுட்டு போனாங்க பாத்துக்கோ பாப்பாக்கு பதினாறு நாள்ல போடுவாங்கல்ல இந்த வசம்பு எதோ போட்டு உட்டுட்டு பேயிருந்தாங்க பாப்பா
சேரி அது வசம்பு ஒத்துக்லையா இருக்கு ம்
த்துக்குள்ளே இன்னோன்னு வந்து எ அவுங்க கே ந நா
அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த பேஸ்ட்டு இப்ப நாங்க வந்து டெய்லி வந்து குளி க்கும் போது எப்பல்லா குளிக்கிறமோ அப்பல்லா நாங்க பேர் சொல்லாதது குடுத்துருவோ
இல்லமா குடுக்கலமா கெட்டி உட்டுட்டு போய்ட்டாங்க கைல பதினாறு நாள்ல என்னமோ கட்டி உட்டுட்டு போனாங்க நா தா மொதல்ல கெட்டுவேன் சொல்லிட்டு நாங்க யாருமே இன்னைக்கு கெட்ட வேண்டா கெட்ட வேண்டான்னோ நா தா கெட்டுவே அதெல்லா எப்டி கெட்டிட்டு போறே கெட்டிட்டு போய்ட்டாங்க என்னதா அவங்க நல்ல மனசோட கெட்டிர்ந்தாலு கொழந்தைங்களுக்கு தெரியும்ல அவுங்க எந்த நோக்கத்துல கெட்டுறாங்க என்னங்கறது அவுங்களுக்கு நார்மல்ல பிறந்தது வந்து கொஞ்சோ பிடிக்கல பாத்துக்கோ ஒனக்கு நார்மல்ல பிறந்துட்டா அப்டிங்கற மாரிதா எல்லாருமே இத் இது பண்ணாங்க அப்பவு கட்டிட்டு போய்ட்டாங்க பாத்துக்கோ பாப்பா அழுகன்னா அழுக அவுங்க கட்டிட்டு போன ப த்து நிம்ஷத்துலருந்து அழுக ஆரம்பிச்சவ ஒன்ற வரைக்கு நைட்டு அழுதா பாப்பா ஏழே கால் ஏழே முக்கால்ருக்கு மணியெல்லா சரியா பாக்கலா ஒன்ற வரைக்கு எங்க சித்தி கடைசியில ஏ கூடவே இருந்துச்சுது எங்க வீட்ல இருந் சித்தி என்ன செஞ்சாங்க ஹாஸ்பிட்டலேந்து இவ கூடதா இருக்காங்களா இவ எதுக்கு இப்புடி அழுதா வேண்டாதுக்கி இப்பிள்ளைக்கி வேற பாசி வசம்புனு வேற இன்னைக்கி கெட்டி விட்டு போயிருக்குதுக அது எவ்ளோ பெருசா வேற இருக்கு அப்புடின் சொல்ட்டு ஒரு கோவத்துல தூக்கி எரிஞ்சாங்க ஒரு கைய்ல உள்ளத இன்னோரு கைல அவ் க்க முடியில ஆமா இன்னொரு கையில அ அவுக்க முடியல அவுத்துட்டு தூரப்போட்டு அவுங்க கட்ன பாசியு தூரப்ப கழட்டி தூற வச்சாச்சு சாமி முன்னால அத கழட்னதுக்கு அப்பறோ என்ன மாய மந்தரமோ தெர்ல அப்புடியே அழுகைய நிட்டு நிப்பாட்டிட்டு தூங்கிட்டா
ம் அப்போ இந்த மாரி இ யாராச்சும் பண்ணா கூட அப்புடி அழுகைய நிப்பாட்டிருவாங்க
எவ்ளோ பாப்போ எவ்ளோ நெகட்டிவு இருந்துருக்கு பாரு அதுல அப் அப்புடிதா நாங்க நெனச்சுக்குட்டோ ஏதோ எப்புடியோ போறது இதோட பொய்ட்டு தூங்குதே இல்ல நீ என்ன நெனச்சாலு செரி வா வயித்துக் குடுத்தாலு தூங்கல ஏன்ட்ட பாலு குடிக்கெல பால் பாட்டில்ல குடுத்தாலு குடிக்கெல ஆமா ம் கண்ணே தொரக்
கண்ணேன ஆ கண்ணே தொறக்காம அவ்ளோ இல்ல சுத்தியில்லா போடல நாங்க அடுத்த நாளே இந்த ப வ இது தெளிப்பாங்கல்ல தண்ணி தெளிப்பாங்கல்ல அங்க எடத்துக்கு பொயிட்டோ ஏன்னா என்ன சொல்ல முடியாதுன்னா பக்கத்துல எங்களுக்கு ஃபுல்லா ரயில்வே கேட்டு
ஆ ஆ
செரியா ஆ பக்கத்துல ஃபுல்லா ரயில்வே கேட்டு அந்த பக் கோ ஃபுல்லாவே எம்டி ஸ்ஃபேஸு சோ எங்களுக்கு ஏனா நாங்க ஜென்னல வேற தொறந்து வச்சுட் தூங்குறோமா எதாச்சு க்ராஸ் ஆன கருப்பா உருவோ டக்குன்னு கிராஸ் ஆன கூட பிள்ள டக் டக்குனு பயந்துருவோம்ல ஆ அது அது நாளையோ என்னமோன் நெனச்சு அங்க அத் தவ்ளோ சமாதானப்படுத்துறோ அழுகேயே நிப்பாட்டவே இல்ல அடுத்த நாள் தண்ணீர் தெலிச்சு ட்டு வந்தந்து பிள்ள அளவே இல்ல நல்லா தூங்குனா
நாங்க இப்புல்லா அப்புல்லா பண்ணல அந்த இத கையிலேந்து கழட்டிட்டு அப்புடியே தொட்டுல்லேந்தே கழட்டி தூர வீசிட்டாங்க பாத்துக்கோ இப்ப லைட்டா புள்ளைய தூக்குனாங்க தூக்கிட்டு அவுத்து அவுக்க முடியலேன்னா அதுவு ஒரு கையில அவுக்க முடியலேனா எங்க சித்தி தூக்குனாங்க தூக்கிட்டு ஒரு